ஆ கேக்குது கேக்குதுங்க
ஓகே சிஸ்டர் என்ன பண் நல்லா இருக்கேன் சிஸ்டர் நீங்க எப்படி இருக்கீங்க
நல்லா இருக்கேன்
என்ன பண்றீங்க
ஆ சும்மாதா சிஸ்டர் டிவி பார்த்துட்டு இருக்கோம்
ஓகே சிஸ்டர் ஓகே சிஸ்டர் ஆ சமையல்லா ஆச்சு சாப்ட்டாச்சு படுத்தாச்சு இன்னைக்கு எங்க வீட்ல வந்துட்டு கால் குழம்பு வச்சோம் சூப் மாரின்னு சொல்லுவீங்கல்ல அந்த மாரி கொழந்தைங்களுக்காக வாங்கிட்டு வந்து வச்சோம்
என்ன கொழம்பு
இந்த ஆட்டுக்கால் பாயான்னு சொல்லுவீங்கல்ல எப்டி சொல்லுவீங்க ஆஹ் அது பக்ரித் அன்னிக்கே வாங்கிட்டு வந்தோ அதுக்கப்புறோ கொஞ்ச நாள் கேப் கூட்டுப் போச்சு ஊருக்கு போயிட்டாங்க வீட்டுல மாமியார் ஓ இன்னைக்க செரி ஓகே சண்டையா ஆஹ் அதனால ஓகே சண்டே அத வச்சிட்டு சிக்கன் வாங்கிட்டு வந்தாங்க நா பிரிட்ச்ல வெச்சுட்டே நைட் வெச்சுக்கலாம் கிரேவி மாரி அப்டின்னு சொல்லிட்டு அதனால கேரட் இருந்துச்சு கொழந்தைங்களூக் சேரி சத்தா குடுப்போ அப்டின்ட்டு கேரட்ட பொரிச்சிட்டு அந்த இத ஊத்தி சாப்பாடு ஊ ட்டுட்டு அவுங்களு தூங்குறாங்க நானும் சாப்ட்டு வந்து படுத்துட்டே சிஸ்டர்
ஓகே ஓகே ஆட்டுக்கால் வந்து அது ரொம்ப ரொம்போ ஹெல்த்தி சொல்லுவாங்க இல்லங்களா அத வந்து சூப்பு மாரி வச்சீங்களா இல்ல கிரேவிங்களா கொழம்பு மாரி வெப்பீங்களா
இந்த கொழம்பு மாரி வைப்போ நாங்க என்ன பண்ணுவோ அப்டின்னா வந்துட்டு ஆட்டுக்கால் இருக்குல அத கட் பண்ணி நல்லா அலசிட்டு சுட்டதுதா சுட்டுதானே வைப்பாங்க நீங்கலாம் எப்டி சுட்டு வெச்சிருப்பாங்க ஆல்ரெடி அது நல்லா ஆஹ் அலசிட்டு அதோட தோரம்பருப்பு இருக்குல்ல அது கொஞ் ஒரு ஒரு கை அளவு துவரம்பருப்பு படும்
செரி செரி
போட்டுட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுட்டு தக்காளி கொஞ்சோ நெறைய போட்டுட்டு அஹ் அப்புறோ நா மொத்தமாவே வெச்சுப்பே எப்பவு வந்துட்டு ரெண்டு விசில் வெச்சுட்டு அதுக்கப்புறோ தாளி இது பண்ணி விடுவோ நான் என்ன பண்ணேன் இன்னைக்கு அந்த மாரி ரி போட்டுட்டு மஞ்சத்தூள் சீரம் சோம்பு பொடின்னு தனியா அரைச்சு வெச்சிருப்போ பாங்க அந்த பொடி போடுவோ லைட்டா மல்லித்தூள் கொஞ்சமா அதில மல்லித்தூள் போட்டு காரத்துக்கு மிளகாத்தூள் வேறெது சேக்க மாட்டோ கொழந்தைங்க அப்புற வந்து கொஞ்ச லைட்டா மொ மொளகாதூள் சேத்தேனா ஏனா சூப் மாரி தானே குடிச்சு வாங்க அப்டின்ட்டு அப்புற கொஞ்சோண்டு தேவையானளவு உப்பு போட்டுட்டு அவ்ளதா அப்டியே மிக்ஸ் பண்ணிட்டு விசில் எவ்ளோக்கு அது வேகுறதுக்கு எப்டியு ஒரு நாலஞ்சு விசில் வெக்கணுனா அதுக்கேத்த மாதிரி வெச்சுட்டு தாளிக்கைய்ல பட்ட போட்டு அ கொத்தமல்லி கருவேப்புல போட்டு வெங்காயம் போட்டு தாளிப்போ தாளிச்சு அதுல ஊத்திருவோ அவ்ளோதா
ஓ ஓகே ஓகே சூப்பர் தென் ஓகே ஓகே நீங்க பிரியாணிலா என்னங்க
காலிஃபிளார் சூப் வெப்பிங்ளா
காலிஃபிளார்லிங்ளா ஆமா நாங்க வெப்போ
அது மாரிதா அதுக்குபதிலா கால் போடறோ அவ்ளதா ஏனா கொழந்தைங்க சாப்பிடறாங்க அப்டின்றது க்காக
ஓகே ஓகே ஓகே ஓ நீங்கெலா பிரியாணிலா சூப் பரா செய்விங்கல்ல
ஆ பிரியாணிலா சூப்பரா செய்வோ ஆ ஆமா கை வந்த கலைலியே பிரியாணி தான பாய் வீட்டு பிரியாணி தான ஸ்பெஷலு ஆனா எங்க வீட்ல வந்து யாருமே எங்க வீட்ல யாருமே பிரியாணி விரும்ப மாட் டாங்க சிஸ்டர் எல்லாரு வந்துட்டு இந்த நெய்சோறு நெய்சோறுதா அப்படின் து என்னமோ எங்களுக்கு வந்துட்டு நெய்சோறு வச்சு சாப்ட்டுட்டு கிரேவி சிக்கன் கிரேவியோ மட்டன் கிரேவியோ அத வெச்சுக்கிட்டு சாப்படது ரொம்ப புடிக்கு இது பிரியாணிலயே சிக்கன் போட்றோ மட்டன் போட் அத வுட எங்ளுக்கு வந்துட்டு இந்த மாரி நெய்சோறு கிரேவி சாப்ட்டா ரொம்ப புடிக்கு
ஆமா நெறைய பேரு இப்ப அப்டித்தா பண்றாங்க நா ஒரு கீ ரைஸ் மாரி வெச்சுட்டு சொன்ன மாரி அ கிரேவி அந்த மாரி கூட வெச்சு சாப் டும்போது அது நல்லாருக்கு
அத நல்ல அது ஒரு டேஸ்ட்டா இருக்குல்ல எ கொழந்தைளுக்கு அதுதா ரொம்ப புடிக்கு அதுனால அந்த மாரி பண்ணிருவோ ஆனா பிரியாணி அகேசன்ல பக்ரீத் ரம்ஜானுக்கு பிரியாணிதா பண்ணுவோ அது கண்டிப்பா பண்ணி ஆகணுன்ற மாரி ஆயி ருச்சு இப்போ ஏனா எல்லாரு பிரியாணி பிரியாணி பிரியாணினு கேக்க ஆரம்பிச் சறாங்க பக்ரீத்தா பிரியாணியா அப்டின் அப்ப எல்லாருக்கு குடுக்கணுல்ல அவ அதனால பிரியாணி பண்ற மாரி ஆயிரு
ஆமா நா இப்போ இந்த பக்ரீத்துக்கு தா எங்க வீட்டு பக்கத்துல ஒருத்தவ்ங்க இருக்காங்க அவ்ங்க பிரியாணி சொன்ன மாரி வெ வெளில பெரிய அண்டா வச்சு நாங்க இத்தன் நாள் நாங்க ஊர் ல இருந்து வந்த ம முஸ்லிம்ஸ் யாருமே எங்க வீட்டு பக்கத்துல இல்ல அதனால இப் இப்ப அவுங்க ஒருத்தவ்ங்க இருந்தாங்ளா பக்கத்து வீட்ல இப்ப இருந்தப்போ அவ்ங்க நல்லா அழ கா பிரியாணியெல்லா வச்சு ஒரு குண்டா ரைஸ் வைக்கம்போ தே இங்க எங்க வீட்ல அம்மா அவுங்க நமக் கு பிரியாணி தருவாங்ளா தருவாங்ளா அப்டின்னு அப்டின் பசங்க ஒரே இது தருவாங்கடா நமக்கு தராம எங் எங்கடா போக போறாங்க அப்டின் நானு ஒரு மணியாச்சு ரெண்டு மணியாச் இன்னு வரல சாப் புடாம ஒக்காட்டுருந்தாங்க, அப்புறோ சரி பரவாயில்ல சாப்பிடுங்க தம்பி சாப் குடுங்கடா அப்புறமா வர்ட்டோ அவுங்க, அப்படின்ன அப்புறோ ஒரு மூணு மணி போல கொண்டு வந்து குடுத்தாங்க. குடுத்தொன்னேயே எல்லா பிரியாணி பிரியாணின்னு நல்லா சா சாப்ட்டாங்க சரி இதுக்காகவே ஒரு நாள் நா ரெசிபி கேட்டு உங்களுக்கு செஞ்சு தரேன். ஆமா ஆமா
ஹம் செய்யணும்ல செஞ்சு அவங்க குடுக்குற ஆமா குடுக்க வேண்டியவங்களுக்கெல்லாம் குடுத் கரெக்டா ஞாபக வெச்சு குடுக்கணோ அதெல்லா இருக்கு.
அ ஆமா ஆமா ஆமா இது வந்து இது இந்த இதுக்கு வந்து நீங்க வெச்சு எல்லாத்துக்குமே குடுப்பீங்க.
மாட்டோ நாங்க தொழுது அந்த டைம் முடுஞ்சு தா குடுப்போ அதுனாலதா பாதி லேட் ஆகுரது. ம் தொழுது வெக்கிறதுக்கு ஒன் ஒன்றரை மணிக்கு மேல ஆயிரோ. மேக்சி ம் ரெண்டு மணிக்கு மேலதா எல்லா குடுக்க ஆரம்பிக்கும் முடியும் அதா உங்களுக்கு லேட் ஆகுது.
அது ஆம்மா ஆம்மா அத அதான் அவுங்க அவுங்க ஒரே ஆச யா இருந்தாங்க பிரியாணி ஸ்மெல்லு வேற வருதுடி. ஸ்மெல்ல புடிச்சிட்டு அப்பறோ அவுங்களுக்கு டேஸ்ட்ல்லாம போயிரும் அப்டின்ட்டு இருந்தோ நாங்க வீட் டுல உடக்காந்து அப்புறோ நா இதுக்காவே ஒரு நாள் ரெசிபி கேட்டு உங்களுக்கு செஞ்சு தரே ஆனா எப்புடிதா நம்ம ரெ--ரெ சிப்பியே கேட்டு செஞ்சாலும், அவுங்களோட பக்குவோ வந்து நமக்கு வரவே வராது. அந்த பிரியாணி அவுங்க செய்யுற அந்த பக் குவாங்க ஆ போடுற இன்கிரீடியன்ஸ், அதெல்லா அவுங்களுக்
இப்போ வந்துட்டு எல்லாரும் எல்லா பொடியும் அள்ளிப் போட்டுறாங்க. நாங்க செய்ல எதுமே போட மாட் டோங்க எண்ணெ ஊத்தி அந்த வெங்காயம் பெரிய வெங்காயோ நெறையா போடுவோங்க. பட்ட அந்த இதெல்லா போட்டுட்டு அந்த பட்டை இதெல்லா வந்து ஸ்மெல் ரொம்ப அதிகமா அடிக் ரொம்ப போடமாட்டோ கம்மியா போடுனு ஆ பெரிய பெரிய வெங் காயோ நெ நெறையா போட்டு நல்லா ஃபிரவுனிஸ் ஆகுற வரைக்கு நல்லா வதக்கீட்டு அதுக்கப்பறோ இஞ்சி பூண்டு பேஸ்ட் போடுவோ அந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஸ்மெல் பச்ச ஸ்மெல் போனதுக்கு அப்றமா தக்காளி பச்ச மொளகா போடுவோ அதுக்கப்றமா சிக்கன் வா ஆஹ் புதினா கொத்தமல்லி அத போட்டுட்டு அதுக்கப்றமா சிக்கன் போடுவோ சிக்கனையு போட்டுட்டு பெரட்டிட்டு அதுலயே தயிர் ஊத்திருவோ சிக்கன் மேலயே ஊத்தி ஆஹ் உப்பு வேன்றளவு அப்பயே உப்பு போட்ருவோ அப்டே தண்ணி விட்டு அதுலே ஆஹ் சிக்கன்லே தண்ணி இருக்குன் சொல்லுவோல
ஆமா ஆமா
ற மாரி வருல அது வரைக்கு விடணு ஆமங்க தண்ணி விட்டு வேகுற மாரி வந்ததுக்கப் ப்ற மசாலா போடுவோ என்ன மசாலா காரத்துக்கு மெளகாத்தூள் போடுவோங்க மெளகாத்தூள் தா போட் டுவோ வேற ஒன்னுமே போட மாட்டோ மெளகாத் தூள் போடுவோ க சில பேர் கரமசாலா போடுவாங்க கரமசாலா இப்ப கடைகள்ல விக்கிதுல அந்த கரமசாலா ஸ் மெல் நல்லா இருக் குன்றதுக்காக கரம் மசாலா போடுவாங்க அதுக்கப்ற வேன்ற அளவுக் தண்ணி ஊத்திருவோ ஆஹ் த த தண்ணி ஊத்துருவோ இந்த பொடி போடுவோ நாங்க அனா சும்மா ஒரு பட்டை ஒரு கிராம்பு ஒரு ஏலக்காய கொஞ்சோண்டு சீரொக கொஞ்சோண்டு ஆஹ் கொஞ்சோண்டு சீரொக கொஞ்சம் வந்து மிளகு இதை மட்டும் வறுத்து இதை மட்டும் பொடி பண்ணி வச்சுக்குவோ அவ்ளோதா வேற ஒண்ணுமே கிடையாது இது அப்டி லேசா துல தூவிட்டு கின்டிட்டு தண்ணி தாண்ணி அளவு அலவா கரெடா உத்திட்டு அப்புறோ கொதிச்சதுக்குறோ அந்த அரிசி முன்னாடி ஊற வச்சுருவோ அந்த கொதிச்ச அப்றோ அரிசி சா சிறக சம்பாவோ பாஸ்மதியோ எதுவோ அதையும் போட்டுட்டு நல்லா மேலாப்பல கொதிச்ச அப்டியே அரிசி கொதிச்ச வருல அந்த டைம்ல ஒரு எலுமிச்சை பழ ஒரு எழுமிச்ச பழத அப்டியே புலிஞ்சுவிடுவோ புளிஞ்சு விட்டுட்டு அவ்ளோதா அதோட தம் போடண்டியதா மேல ஏதாவது துகி வச்சிட வேண்டி த அபி தனளே வெந்துரு உம் அவ்ளோதா வேற ஒண்ணுமே கிடையாது நீங்க ட்ரை பண்ணி பாருங்க
கண்டிப்பா கண்டிப்பா நா அத ஒரு நாள் ட்ரை பண்ணி பாத்துட்டு நாங்க ஆக்சுவலா அந்த மாதிரி டிகே அந்த மசோ கலாசலா அரைப்பிங்கல
ஆமா
இந்த பொடி பண்ணி அரைக்கிறத தான் ஒங்களுடைய ஸ்பெஷலு இல்லையா அஹ் அந்த இது மாதிரிதான் போடுவீங்க அத கண்டிப்ப ஒரு நாள் ட்ரை பண்ணி பாக்
அது வந்துட்டு நம் நாங்க போடுறதுமே அவ்வளவு நல்லா வருமான்றது சொல்ல முடியாது ஏனா நாங்க செய் இதுநல்லா இருக்கு சூப்பரா இருக்கும் சாப்பிட ஆனா கல்யாண வீட்டுல சாப்ரோல அவ்ங்க கல்யாணோ பாய் வீட்டுக்கு கல்யாணத்துல போய் சாப்புறோல அந்தடேஸ்டு எங்களுக்கே வரமாட் இது நாங்களெ யோசிக்கிறோ அந்த மாதிரி பெரிய பெரிய கல்யணம் ஆர்டரு பண்ற வாயில்லா வந்துட் ன்டு என்னமோ நா ரெசிபி வச் வச்சுருக்காங்க அதுக்குனே பொடி எப்டியோ அரைக்கிறாங்க அது இன்னவரை யாருக்குபுரிய மாட் வெளியிலே சொல்லிட்டா அது சொல்லிட்டு அதுக்கப்றோ யாருமே அத இது பண்ண மாட் ங்க சொல்ல மாற்றங்களா என்ன தெ தெர்ல எங்களுக்கே இன்னு அது தெரியல இந்த கல்யாண் நானே கல்யாணம் எங்கயாவது கல்யாணம்னா போவோ போய் சாப்ட ரொம்ப ஆசப்படுவேன் ம் செரி
ஓகே ஓகே செரி செரி வேற இனைக்கு உங்களுதுல வேற என்ன ஸ்பெஷல் பிரியாணி மட்டு மட்டுதான் இல்லிங்களா
ஆமா பிரியாணி தான் ஸ்பெஷலா செய்வோம் வேற என்ன செய்ய போறோம் பிரியாணி தான் ரொம்பஸ்பெஷலா ருக்கும் பிரியாணிக்கு தாளிச்சா அந்த சாம்பார் மாதிரி செய்வாங்கல்ல
ஆமாமா ஆமா இந்த கத்திரிக்கா கத்திரிக்கா பச்சிரி மாரி ஒண்ணு செய்வாங்கல்ல
தா அது ரொம்ப சிம்பிளுங்க ஒண்ணுமே கிடையாது ஆஹ் எண்ணெய ஊத்திட்டு் எதுவுமே போட மாட்டோம் கடுகு போடுவோ ஆமா கடுகு மட்டும் லேசா போடுவோம் கொஞ்சமா அது ரொம்ப இல்ல கசப்பு தன்மகொடுத்துரும் போட்டுட்டு அது என்ன கத்திரிக்காய் வெங்காயல்லா எதுமே சேக்கூடாது கத்திரிக்காய் நல்லா அந்த எண்ணெய்லே ஃப்ரை பண்ணிட்ணு ஆ ஃப்ரை பண்ணீட்டு வெள்ள பூண்ட் நச்சு போடுவோ கொஞ்சொ தூக்கலா வேனு நெனைக்கிறவுங்கஸ் வெள்ளப்பூண்டு ஸ்மெல் சிலபேருக்கு புடிக்கு அது பா தூக்கலா வேனு நினைக்கிற வெள்ளப்பூண்டு கொஞ்சொ நச்சு நறையா போட்டுக்குவாங்க நல்ல எண்ணெயிலே ந நல்ல நோ
ஓகே ஓகே
பண்ணீட்டு அ மிளஹாத்தூள் தா வேற ஒண்ணுமே கெடையாது மிளஹாத்தூள் போடுவோ ம் உப்பு போடுவோ அவ்ளோதா வேற ஒன்னு மஞ்சத்தூள் கூட போட மாட்டோ சில பேர் மஞ்சத்தூள் போடுவாங்க அ புளி கரச்சு கொஞ்சூண்டு கொஞ்சமா புளி கரச்சு ஊத்துவோ ஊத்தி வேன்றளவு தண்ணி ஊத்தி கொதிக்க விட்டுக்கலா நல்லா வத்தி வர்ணு வத்தி வர்ற டைம்ல அந்த அது பேரென்ன எள்ளு வேர்க்கடலையு வறுத்து அரச்சு வெச்சிருப்போ அந்த பொடிய போடுவோ அவ்ளோதாங்க இதாங்க அது வேரெதுமே சே மட்டுங் வெங்காயங் கூட சேகக்கூடாது வெங்காயொ தக்காளி எதுமே கெடையாது
எதுமே கெடையாது வெறு இந்த கத்திரிக்கா மட்டுந்தா அதா அந்த கடைசில அந்த ஒரு டச்சு குடுகுற மாரி ஒரு பொடி போடுறீங்கல்ல அத்
ஆமா அதுதா அதுதா ஹைலைட்டு அதுதா அந்த ஹைலைட் ஆமா கண்டிப்பா இப்ப வந்துட்டு யூட்டூ யூடூப்லல்லா பாத்தம்னா இப்பலா வந்துட்டு நறையா பேர் பொ என்னென்னமோ போட்றாங்க தக்காளி போடுறாங்க வெங்காயம் போடுறாங்க ஆனா எதுமே கெடையாது ரொம்பஸ் சிம்பிள் இது பண்றது அந்த ரெண்டு பொடிய அளவு கரெக்டா போட்ணு கொஞ்ச தூக்கலா போட்டுட்டம்னாலு த அதோட ஸ்மெல் அதிகமா டாமினேட் பண்ணீரு ஆமா அதா அந்த அளவுல தா இருக்கு
ஓகே ஓகே நானு நெறைய‌ யூடியூப பாத்துதா செய்வே ஆ ஆனாலு நீங்க சொன்ன மாரி அந்த டேஸ்ட்டு அந்த ஒரு டெக்ஸ் டெக்சரு நமக்கு வராது நீங்க செய்ற அந்த ஒரு இது நமக்கு வராது
ஆமா கண்டிப்பா அதுதா உண்ம தா ஒரு எனா நானுமே இத வந்து எங் எனக்கு தெரிஞ்ச ஒரு மாமி கிட்டதாங் கத்துக்கிட்டே ங்க மாமி கிட்ட அவுங்க ஃபஸ்ட்டு செஞ்சு குடு பாங்க சூப்பராஞ்ச்சு மிள் அவ் அதே மாரி மிளகு சேக்னு த மறந்துட்டே மிளகு அதுல அப்டே சாப்பிடைலியே கடிபட்ற மாரி டேஸ்ட் வரு கடுகு போட்றோம்ல கடுகு போடைலியே மிளகும் போடுவாங்க அந்த மிளகு எண்ணெய்ல வதக்குனக் அப்றோ கடுக் கடுக்னு ஒரு மாரி சாப்பட நல்லாருக்கூ அப்டே கத்திரிக்காயோட கடிக் கீழே மிளக கடிச்சு சாப்பற மார்ருக்கு மாரி செய்வாங்
கண்டிப்பா இது ரண்டு ரெசி ப்பியே நா ட்ரை பண்ணி பாத்துட் நா உங்ளுக் கூப்பிட்றே செரி ஓகே ஓகேங்க பாய் பாய் ஓக்